ஆ
ஹலோ
ஹலோ ஹாய்டா கேக்குதா
என்னடா பண்ற
ஹலோ நானா சாப்புட்டு உக்காண்ட்ருக்கே நீயி சாப்டாச்சா
அ ஓ சாப்ட்டு மேல வாக்கிங் போய்ட்ருக்க ஆ நா மேல வாக்கிங் போய்ட்ருக்கன்டா
என்ன வாக்கிங்
ஹெவியா சாப்ட்ட அதா
அப்டி என்ன சாப்ட
இல்லடா எப் போவன்டா நைட்டு அவ வயிறு உப்புன மாரி இருந்துச்சுனா போவ
அ ஹ
மொட்ட மாடில தா எட்டு போட்டுருக்கே
ஓகே ஓகே நாளைக்கு என்ன பிளானு
நாளைக்கு ஜிம்மு ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்டி டைமிங் அதுக்கு மேல ஜிம்ல இருக்ககூடாது வந்து கெளம்பி ஆமா
என்னடா
டேய் நா செல்வபுரம் போயிட்டு அப்றோ மறுபடியு அங்க போனும்ல டைம் ஆயிரும் நா ஃபைவ் தேட்டி டூ செவன் தேட்டி இதோ டைமிங் இப்படிதா போனா மேனேஜ் பண்ண முடியு டைம
அ
நீ என்த எத்தன மணி எத்தன மணிக்கு வர மாரி ஐடியா
ஒரு ஆறு டூ எட்டுனு நெனைக்குற தெரில வாகிங் ஜாகிங் என்ன பண்றதுனு தெரியல நாளைல இருந்து போலானு நெனைச்சே
அ
என்ன பண்றதுனு யோசிக்குறோ
ம் ம் அப்றோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ
நெக்ஸ்ட் எக்ஸாம் மே சிக்ஸ் அதுக்குள்ள எங்க சாருக்கு ஒடம்ப சரில்லனு ஹாஸ்பெட்டல் போயிடாரு எதோ ஹாட்டுல சின்ன சர்ஜரி பண்ணிருக்காங்களா
ஓ
ம்
என்ன சப்ஜெக்ட் அவுக நாளைக்கு வருவாங்க போல
மோபன் சோ சாஃப்டுவேர்னு நெனைக்குற
அவங்க என்ன படிப்பீங்க
ஆக்சுலா சாப்ட்வேர் ரிலேடா இருக்கு எப்டினா ஓபன் சோர்ஸ்னா என்ன ப்ரீ டூ ஆக்சஸ் தான
ஆ
இப்போ ஹார்டுவேரயு சாஃப்டுவேரயு எனைக்குறதுதா ஒரு ஒரு எப்டி சொல்றது நா ஓளற பாரு ஆக்சுலாய் என்னன்னா அந்த யூசஸ் அண்டு கிளைண்ஸ் இருக் ல்ல அத பிரிண்டு அண்டு பேக்கண்ட ப்ராசஸ்ச இணைக்கிறது ஒரு பாலமா இருக்கிறது வந்து இந்த சாஃப்ட்வேர் தா ஆக்சுவளி சாஃப்ட்வேர்ல தா நம்ப இத ரன் பண்ண முடியு அதுக்குதா நம்பயூஸ் பண்றோ இப்போ பிரண்டுன்னாலு பேக் கேண்னாலு அது ரன் ஆகுறக்கொரு ஒரு அ ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல அப்பதான அது ரன் ஆகும்
அ
அதுக்கு வந்துட்டு இந்த சாப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா இது ஃப்ரீ டு ஆக்சஸ் இப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கற மாரி இருக்கும் எக்ஸாம்பிள் லினெக்ஸு விண்டோஸு இதெல்லா அப்பறோ இந்த இதெல்லாமே இந்த ஓ ஃபன் சோர்ஸ் தா லைக் இந்த யூட்டூப் சே அந்த சேனல்ஸ் எல்லா இருக்குல யூட்டூப்பு அந்த மார்ல்லா தா அந்த மார் சோசியல் மீடியாஸ் எல்லா ஃப்ரீ டூ ஆக்சஸ் தானே எல்லாமே ஓபன் சோர்ஸ்சஸ் தா வரு
ம் ம்
உனக் எக்ஸாம் முடிஞ்ச்சு உனக் முடிஞ்சு எக்ஸாம் ஏண்டா அலோ ஜாலி தா
உம்
ம் ம் இன்ட்டர்ன்ஷிப் போயிட்டு எத்தன மணிக்கு வருவ ஆ
ஏழு
வாட்ரா
கவல
ஆ சொல் சொல்
ஏஹ
ஆ
கேக் கொஞ்ச நடக்காம கொஞ்ச நேரோ பேசு இல்ன்னா
ஒ ஒரே நிம்ஷோ நில்லு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இருக்கே இப்ப கேக்தா இப்ப கேட்குதா
ஆ கேக்குது கேக்குது
அதா வர மணி ஏழாயிருன்டா
ஓ சூப்பர் சூப்பர் எங்க பீளமேடா
பக்கத்துல இருந்து கூப்ட்டு வந் மறுபடி செல்வத்த ட்ராப் பண்ட்டு வர்ரத்துக்கு மணி ஏழு ஆயிரு சொ டைம் ஆய்ரு அதா கா காலைலியே போடான்
யார கூப்புட்டு போற அவன கூப்புட்டு போறியா
நா வந்து பொங்கல் லீவ்ல போனேன் சொன்னேன்ல அவ கூட தா
ம் ம் அவன பிக்கப் பண்ணிட்டு போணுமா
ஆமா
எங்க இருந்து
செல்வபுரம்
ஆ
இங்க இருந் நா செல்வபுரம் போன்னு அப்புற செல்வபுரத்துல ந்து இந்த வேளாங்குறிச்சி இருக்குல்ல எதோவொரு குறிச்சி
ஓ ஆ குறிச்சி
குறிச்சி இல்ல வேளாங்குறிச்சி அங்க அந்த அந்த குறிச்சி இல்ல இது ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க அது
ஓஹோ ஓகே ஓகே
அதா நா சுத்தனு ரொம்ப சுத்தனு நாளைக்கி லிற்றல்லி ஒரு இருவத்தஞ்சு கிலோமீட்ரு ட்ராவலிங்காவே இருக்குது எனக்கு
சூப்பர் சூப்பர் ஃபீல்ட் ஒர்க்கு இல்லல்ல அங்க போய் பண்ற மாரிதான இருந்ச்சு
ஆமமா
ம் தென் வாட்
ம்
ஏழு மணி ஆயிரு வீட்டுக்கு வரக்கு
ஆமா ஆமா அப்றோ இங்கேயு அப்றோ நைட் இது ஷோட் இருக்கு
வா அப்போ சரியா பாக்லா
ம்
ஏன்டா ஏன்டா
பேசு
ஆ நாளைக்கு வந்துருவண்டா
ஓ நோம்பிக்க நாள் வரானா
ம் ம்
ம் ம் செரி செரி அப்ப அவங்களு வராங்களா
ஆமா ஆமா
அப்ப நா கோயிலுக்கு மட்டு வந்திட்டு வந்துற
ஏ வாடா அவ என்னடா
டெய்லி கம்பல்சரியா
அவ வருவானானு தெர்ல தருண்
அவன் கோயிலுக்கு கொளத்துக்கெல்லா வர மாட்டா
ஆ ஆ நா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து முட்ட கரெக்டா சாப்லான்னு பாத்தே நாளைல இருந்து
ஆ நா நொருங்கூ தின்னுட்டு இருக்கே டயட்ல வேற இருக்கனு இனி நாளைல இருந்து
நீ எதான நீங்க கொஞ்சோ கொழுப்பேறி போச்சுடா எனக்கு கொஞ்சோ ஒ சாப்ட்டு சாப்ட்டு ஒண்ணுமே பண்ணாம குண்டாய்டேண்டா
நானே நானே அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தே எனக்கு எல்லா உன்ன நினைச்சாவே இதா இருக்கு திருப்பியு அந்த நிலமைக்கு கொண்டு வந்துருவேனோன்டு இருக்கு அதனால இத கன்ட்ரோல் பண்ணணு
ஆ ஆ போடேட்டோ ஏ மத்தானே
அவ பாரு அங்க இங்க ஆடிட்டு இருக்கா
ஆ ஆ
கருவாடு கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தே கொஞ்ச நேரோ
நாளைக்கு பொறந்த நாளா நாளைக்கு வரியா ஆற அஞ்சரைக்கு
இங்க
ஜிம்முக்கு தா
ஆ வா வா
அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு ஃபைவ் தேர்ட்டி
அஞ்சரைக்கே போறியா
ஆமான்டா இவரு இங்கிருந்து ஃபை தேர்டி எப்டியு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுமா ஃபைவ் தேர்டி டு செவன் தேர்டி வீட்டுக்கு போ எப்டி சவென் பார்ட்டி ஃபைவ் ஆயிரு செல்லபுரத்துக்கு வந்து எயிட் தேர்ட்டிகு வர சொன்னா ஒரு எட்டு மணிக்கு அவன மெதுவா போலா அப்பறோ எய்ட் தேர்டி அப்பறோ அவங்க கிளம்ப ஒரு எயிட் ஃபர்ட்டி ஃபை பண்ணுவாங்க
ம்
ஆ எயிட் பார்ட்டி ஃபைகு கிளம்பி ஒரு நைன் தேர்டி நைன் பார்ட்டி பைவ் ஒரு பத்து மணிக்கு குள்ள ஃபஸ்ட் டே எங்கிறனாலு அப்பா வருவாரு எட் மா டென் ஓ கிளாக் போயிருவோ அதே இன்னைக்கு நானு அவனு போபோது மட்டு நைன் தேர்ட்டிக்குள்ள அங்க இருக்கிற மாரி போணு நைன் தேர்டீன் நைன் ஃபிஃப்டீன் டைம் போனு ஆமா ஆமா நீ
நா பேசாம ஒண்ணு பண்ற நா காலேய கடெக் போயி மொரங்காய் வேணுமானு கேட்டுட்டு பொருச்சு குடுத்துட்டு
ஆ
கேட்டு பாக்கலா வேணுனா பொருச்சு குடுக்கலாம் பாத்துட் நா வரே
செரி ஓகே
எதுக்கோ ஃபோன் பண்ணு பண்ணு
ஆ அதா பாரு இன்னெக்கி நேரத்லயே தூங்கலான்தா
ம்
சீக்ரோ சாப்ட்டு நடந்துட்டுருக்கே
சேரி சேரி
பிஸ்கெட் வேற ஒரு பேக்கெட் சாப்ட்டுட்டே
ஆ ஆ என்ன பிஸ்கேட்டு
மில்க் பிக்கிசு இருவர்ருவா பேக்கெட்டு அதா பயமாருக்கு எதோ ஆ ஆர்வத்ல சாப்ட்டே
ஏன்டா மில்க் பிஸ்கெட் சாப்ட்ததுல என்னடா
அட இல்லடா எனக்கு பிஸ்கட் எதுமே சாப்ட கூடாதுடா எனக்கு
நீ அதிகமா சாப்பிட்ருயிருக்கே
அதா நா அதிகமா சாப்டே அதா நடந்துட்ருக்கே
ம் பொடிட்டோ கம் ஹியர்
வய்று கட்டிருச்சுனா பெரச்சன
மடங்கவே மாட்டிக்கெனா அந்த பொட்டேட்டோ பொழுதென்னெக்கி வெளிய வெளிய போய்ட்டுருக்கான் இன்தா இப்பா கம்ஹியர் இந்தா
அவ ஃபோன எத்து தான அவோ போட்ருப்பாலய்த போட்ருப்பால
ஆரவு கிஷோரு
ஆ
ஆ செல்லவே அஆ ஓட்ர பழ இதா
சிஸ் பேர் யூஸ் மாடு பல்லா
அஆ மறந்துபுட்ட அவனே இங்க ஹாஸ்பிட்டல இருக்கானாமாவே
ஆ ஆ
அதனால டவுட்
அ ஆ அடுத்ததா மே சிக்
இல்லெல்லா ஒன்னு கழிக்க இல்ல
இனிமேல்தக் இனிமேல்தா படிக்கெணு ஓபன் சோர்ஸ் தான சோ ஈஸியா தா இருக்கு
அ ஆ சேரி நா அ சேரி வெக்கெற ஆட்
ஆ ஓகேடா பாய்
ஆ பாய் பாய் பாய்டா
ம்